ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லாரு க்கீங்ளா
நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கேங்க சும்மா ஒன்னு டைம் போகல அனால அப்டியே ஃபோன தோ நோண்டிட்ருந்தே உங்ககிட்ட பேசணுன் தோணுச்சு அப்டியே போட்டே எனக்கு இது ஃபோன பாத்தோனே ஒரு ஞாபக வந்துச்சுங்க நம்ம சமூக வலைதளத்த பத்தி இன்னக்கு பேசலாமா கொஞ்சொ சுவாரஸ்யமா இருக்கு
ஆ இப்ப வாச்சு உங்களுக்கு என்னோட ஞாபகொ வந்து ஃபோன் பண்ணீங்களே அது வரைக்கு ரொம்ப சந்தோஷொ ஆ பேசலாமே அதுவுருன ஒரு சிறந்த தலைப்பு தா
ம் நீங்க சொல்லுங்க அந்த சமூக வலைத்தளம் அப்டிங்கிறது நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்ல நம்பள வந்து பாழாக்குறதுக்கு இருக்கா உங்களுடைய ஒப்பீனியன் நம்ப பேசிக்லாமா ரெண்டு பேரு
கண்டிப்பா ஆ இப்ப என்ன சொல்றது அப்டின் பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷ்ய எடுத்துக்கிட்டா அதுல வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அத வந்து நாம எப்பிடி அத உபயோகப்படுத்துறோ அப்படிங்கிறதுலதா வந்து அதோட யூஸ் வந்து நமக்கு இருக்கு கரெக்டா
உண்ம உண்ம
ஆ அதுதா நம்மளோட மெயின் பார்ட் நம்ம வந்து எது தேவயோ அதுலருந்து அத மட்டு எடுத்துக்கணு தேவையில்லாத விஷ்யங்கள பாத்தோமா அப்டியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கணு
அது கரெக்ட்டு தாங்க ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த தவறான விஷ்யத்த மட்டுந்தா எடுத்துக்கிறாங்க ஏனா பாத்தீங்கன்னா இப்ப நறைய ஒரு ஒரு பத்து பாஞ்சு ரெட் ரோஸ் இருக்குன் வச்சுக்கங்ளே அது நடுவுல ஒரு பிளாக் ரோஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ரோஸ் தா வந்து எல்லாருக்கு தெரியும் அந்த ரெட் ரோ ஸ் அழகா இருந்தாலு அது தெரிய மாட்டுதுல்ல அது கரெக்ட்டு தா ஆனா அதுல நெறைய பயனுள்ள விஷ்யங்களும் இருக்குன் நானு நெனக்கிறே அதுல இப்ப பாத்தீங்னா அந்த காலத்துல வந்து நம்ப அந்த காலொல்லா எடுத்துக்க வேணா இப்ப என் நம்ளோட ஜென்ரேஷனே வச்சுகோங்களே இப்ப ஒரு விஷ்யத்த நம்ம தெரிஞ்சுக்கணுன் னா நம்பவந்து அத வந்து ஒரு புக்ல பாத்து படிச்சுக்லா இல்ல டீச்சர்ஸ் யார்டயா போய் கேட்டுதா தெருஞ்சுக்கணும் ஆனா இப்ப உள்ளது பாத்தீங்னா நம்ம கைலெருக்கிற ஃபோனே போது அப்டியே ஒரு இத தட்னம்னா சர்ச் பண்ணம்னா அத பத்தி நெறைய விஷ்யங்கள் அதுவே சொல்லிடுதுல்ல அது நம்ளுக்கு பயனுள்ள விஷ்யந்தானே
அது பயனுள்ளதா இப்ப சும் ஒரு ஒரே வார்த்தைல சொல்லணுன்னா நம்ம ஒலகமே நம்ம கையில அப்டிங்கிற மாரி வந்துருச்சு எதுனால் உடனே கூகுள்ல போட்டோமா கூகுள் தந்துரு சேட் ஜி பி டி எல்லாமே இருக்கு நமக்கு வேணுங்கிற விஷ்ய நம்ம ஃபோன்லே இருக்கு நமக்கு யாரோட உதவியுமே தேவ கெடயாதுங்கிற நெலமக்கி இந்த ஒலகொ வந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு
சூப்பரா சொன்னீங்க அந்த விஷ்ய வந்து நறையவே நானுமே பாத்திருக்கே நானுமே செஞ்சிருக்கே ஒரு விஷ்ய நம்மளுக்கு புரியல அப்டின் சொன்னோம்னா வச்சுங்ளே இப்ப நம்ளுக்கு வேல ஒன்னு வேணு அது சம்மந்தமா நம்ம பாக்குறோ அப்டின்னா இந்த வேல ஒன்னு நம்பளுக்கு வந்து ஒரு ஃபார்மே வந்திருக்குன் வச்சு க்குங்ளே இத நா பண்ணட்டுமா வேணாமா அப்டின் சொல்லிட்டு அந்த சாட் ஜி பி டி ல நம்ம கேட்டோம்னா வச்சுங்ளே அது கரெக்ட்டா பண்ணி சொல்லு இல்லெல்ல இது ரெட்டு இதுல வந்து போகாத ரெட் ஃப்ளாக் இருக்கு இதுல நீ போய் நீ கிளிக் பண்ணாத உனக்கு பிரச்சன வந்துரு அனால இத பண்ணாத இது சேஃபு இத பண்ணு அப்டின்ற மாரி கூட எடுத்து குடுக்குது அது பாத்தீங்னா நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு ஃப்ரெண்டுன் சொல்லலா ஆனா என்ன ஒரே ஒரு பயன்னா வச்சுக்ளே இன்னு வர வர வந்து பாத்தீங்னா நம்பளுக்கு வந்து இந்த சமூக வலைதளம் தா நம்பள சுத்தி வந்து நம்பள உள்ள போட்டு பொதச்சிருமோ அப்டின்ற ஒரு பயமு எனக்கு இருக்கு நீங்க என்ன நெனக்கிறீங்க?
நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இந்த ஒலகமே வந்து சமூக வலைதளங்கள நோக்கிதா சுழலதுங்குற மாரிதா பிம்பம் வந்து உருவாகி இருக்கு சமூக வலைதளங்கள் இல்லன்னா எதுவ்மே இல்ல மொபைல் இல்லட்டி எதுவ்மே இல்ல நெட் இல்லட்டி எதுவ்மே இல்ல அந்த மாரி கண்டிஷன்ல இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க சின்ன கொழந்தைகள்லருந்து எல்லாமே அந்த மாரிதா இருக்குறாங்க என்ன சொல்றீங்க
உண்மங்க பாத்தீங்கனா இப்ப இருக்குற பசங்களுக்கு நம்ப சாப்புட வைக்கணுன்னாலே ஃபோன் வேணு நா ஃபோன குடுத்தாதா சாப்புடுவே அப்டின்னு அடம் பிடிக்குதுவோ நம்ப காலத்தலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன்ல வந்து நா வந்து காலேஜு படிக்கிற வரையு எனக்கு ஃபோன் நா பாத்ததே இல்லைங்க ஒருவேள நாங்க கொஞ்ச கஷ்டப்பட்ற ஃபேமிலின்றனால அது தெரியலயா என்னன் தெரியல ஃபோன் நா பாத்தது கெடையாது அதிகமா டி வி கூட பாத்தது கெடையாது ஆனா இந்த காலத்து குழந்தைங்க பாருங்க அந்த கையில ஃபோன பாத்தா மட்டுந்தா நா சாப்புடுவே அப்டின்ற மாரில்லா அடம்பிடிக்குது அதெல்லா பாக்குறதுக்கு கொஞ்சொ கஷ் டமா தா இருக்கு அதுலயே முழுகாம இருக்கிறது கொஞ்சொ நல்லதுன் நெனக்கிறே நானு
கண்டிப்பா ஆனா வந்து நம்ம சொல்றத யாரு கேக்குறா எல்லாருமே ஃபோனு கையுமா தா வயசு பசங்கள்லெந்து வயசானவுங்க வரை க்க அல்லா பேரு யூடியூப்ல அது பாக்குறே இது பாக்குறே இன்ஸ்டாகிராம் பாக்குறே வாட்ஸ்அப் பாக்குறே இதே வேலையதா என்நேரமு ஃபோனு கையுமா தா திரியிறாட் கள்தா அதிகமா இருக்காங்க இப்பல்லா
ஆமாங்க உண்மையா நீங்க சொல்லலா இதுல இன்னு பயனுள்ள விஷ்யங்களும் சிலது இருக்கு பாத்தீங்கனா இப்ப வந்து் கிராமத்து சைட்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு நறைய பேரு வந்து திருமணம் ஆயி வந்திருப்பாங்கல்ல அவுங்கல்லாம் பாத்தீங்கன்னா நம்பளால அடிக்கடி போக முடியாது அவுங்கள பாக்க முடியாது ஆனா நம்மளுக்கு நெனைக்கிற நேரத்துல அவுங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோன் பண்ணி அவுங்க கிட்ட பேசலா அவுங்களோட மொகத்த பாத்து கூட பேசலா அந்த அளவுக்கு வந்து இந்த சமூக வலைதளம் வந்து நம்ளுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷ்யமாவு இருக்கு அதே மாரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷ்யம் மெயினா பாத்தீங்கன்னா நம்பளுடைய ஒரு வேல அப்டின்னா அதுக்கு இன்டர்வியூ அப்டின்னா நம்ப வந்து நேரா அந்த ஆஃபிஸ் தேடி கண்டுபிடிச்சு அங்க போயி நம்ப பாக்கணும் ஆனா அது வ இப்ப இப்ப இந்த பிரச்ச இந்த ஒரு விஷ்யத்தால என்னனா நம்ம வீட்லெருந்தே ஆன்லைன்லெந்தே நம்ப இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்லா நெறைய ஆன்லைன் டெஸ்ட் டு அவுங்களே வச்சிருவாங்க நம்ப வீட்ல இருந்தே டெஸ்ட் எழுதலா இப்டி நெறைய விஷ்யம் நல்ல விஷ்யங்கள் இருக்குல்ல அது வந்து அதுவு நம்ப பாக்கணு அப்டின்றது என்னோட கருத்து
ஆமா அதெல்லா கட்டாயமா இப்ப வந்து வ ஒரு ஊர்ல இருக்காங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைல இருக்காங்கன்னா சென்னைல இன்டர்வியூனா ஒடனே ஒடனே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷ்யொ இப்பதா ஜூமு மி டீம்ஸுன் சொல்ட்டு நெறைய ஆப்ஷன் வந்து அதுல இன்டர்வியூ வ ச்சு அதுலெந்து மெம்பர்ஸ செலக்ட் பண்றாங்க அதுவுமில்லாம இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்குற ‌ஒரு ஆப்ஷனயு குடுத்து அவுங்க அந்த கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே அவுங்களால ரென்ட்டு எலெக்ட்ரிசிட்டி பில்லு இது எல்லாத்தையு ரெட்யூஸ் பண்றதுக்கு இந்த மாரி இதெல்லா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
உண்மங்க நம்ப இல்லத்தரசிகளே நறைய பேர் பாத்தீங்கன்னா அவுங்க வந்து வீட்ல சமைக்க மட்டும்ந்தா லாய்க்கி அப்டின்ற மாரியே வச்சுட்டாங்க ஆனா அவுங்களுக்கு எல்லா திறனும் இருந்து அவுங்க சேரி நம்ம பசங்கள பாக்கணு நம்ம வீட்ட பாக்கணு அப்டின்ற ஒரு ஆள அவுங்ளால வெளில போயி அவுங்களுக்கு வேலைக் போய் பாக்கணு பழகணு அப்டின்றது வந்து அவுங்களால முடியாத ஒரு காரியமா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கனா நீங்க சொல்ற மாரி வீட்லயே வேல செய்யிற மாரி நெறைய ஆஃபர் வருது அதுல நறைய இல்லத்தரசிகள் பயன்பட்டு அவுங்களுக் தேவை க்கி அவுங்களே சம்பாரிச்சு வர்றது அது வந்து ஒரு ஒரு சந்தோஷத்த கொடுக்குல்ல நம்பளால எதுவுமே முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில நம்மளும் சம்பாதிச்சு நம்பளால ஒரு ஒரு பத்து ரூபா வந்தா கூட அது சந்தோஷொந்தானே அதுக்கு இதுதான பயன்படுது
கண்டிப்பா நீங்க சொல் நூத்துக்கு நூறு உண்மை இந்த சமூக வலைதளங்கள்ங்கிறனாலதா வந்து நெறைய பெண்களுக்கு வந்து வீட்லெந்தே பாக்குற வேலைவாய்ப்பு வந்து நெறைய உருவாயிருக்குங்குறதுல மாற்றுக்கருத்தே கெடையாது எத்தனையோ பேர் வந்து இந்த மாரி குரூப்பு இது பண்ச் ஆ பில்ட் பண்ணி அதுலந்து ஒர்க் பண்ணி அதுலந்து மணி இயர்ன் பண்றது அப்ற வந்து யூ ட்யூப்ல வந்து வீடியோஸ் போர்றது சமையல் வீடியோ போர்றது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடுக்குறது டெய்லி ரொட்டீனு ரீல்ஸ் எடுத்து போட்றே வியூஸ் வாங்குறே அந்த மாரி சொல்ட்டு அதுலெல்லா நெறைய லட்சக்கணக்குல இயர்ன் பண்ண ஸ்டா
உண்ம உண்மங்க சூப்பருங்க சில பேருங்க என்னன்னா சமைக்கவே தெரியாது நெறைய பேருக்கு சமைக்கவே தெரியாது அவுங்களுமே பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளத்துலெந்து வர வீடியோக்கள் யூடியூப்ல பாத்து அது மூலமா சமையல் கத்து இப்ப வந்து ஆ நீங்களா அவ்ளோ சூப்பரா சமைக்கிறீங்ளா அந்த அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு வந்தும் அ நறைய பேர் வந்திருக்காங்க நானுமே பாத்திருக்கே நறைய பேர சமைக்க ஒரு வீட்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்கவே தெரியாது திரும்ப கல்யாணத்துக்கு அப்பற வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவ்ள சூப்பரா சமை க்கிற அப்டின்ற அளவுக்குல்லா வந்தது வந்து இதோட உதவியாலன் தா நா நனைப்பே அப்டி பாத்தீங்கன்னா நறைய விஷ்யங்கள் இது நல்லது தருதுங்க ஆனா அதுல வந்து ஃபிப்டி ஃபிப்டி சொல்லலா ஃபிப்டி கூட சொல்ல முடியாதுங்க ஒரு செவன்டி பர்சென்டேஜ் நல்லது இருந்தா மீதி இருக்குறது வந்து கொஞ்ச வந்து நம்ளு க்கு கெடுதல் விஷ்யங்கள் இருக்கு அத நம்ப பாக்குற பார்வைல இருக்கு அத மாத்திக்கிட்டாலே போதும் நல்லாவே இருக்குன் நனக்கிறே
ரெண்டுமே இருக்கதா செய்யு நமக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாத ஒதுக்குறதா வந்து இப்ப இருக்க நடைமுறைக்கு சாத்தியமாது ஆனா அப்பிடி யாரு செய்யுறது கெடையாது எல்லாமே தா நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தா பண்றாங்க அத வந்து நம்ம யாரையு கொற சொல்லவு முடியாது நாம போய் நீங்க இப்டி தப்பு பண்றீங்க அப்டின் சொல்ட்டு எடுத்து சொல்லி திருத்துற நெலமையு கெடையாது அவுங்கவுங்க இஷ்ட அப்டிங்கிற மாரி இந்த கட்ட சூழ்நெல வந்து நம்ம போயிட்டோ
உண்ம உண்மங்க அது அவுங்கவுங்க பாக்குறது ஆனாலுமே இன்னு ஒரு பிரச்சனைகள் இருக்கு இப்ப நம்ம பாத்துக்ட்டே இருக்கோ ஒரு ஒரு ஷார்ட்ஸ் எதோ பிடிச்சது பாக்குறோ அப்டின்னா சில வந்து கெட்ட விஷ்யங்களும் அதுல வருது நம்ம என்ன நம்பள பொறுத்துதா இருக்கு அத பாக்கணுமோ பாக்காதது நம்பள பொறுத்துதானே இருக்கு அத தள்ளி விட்டுட்டு நம்ம போயிட்டே இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும் அத ஏ பாக்கணுன் ஆனா ஆனா சில பேருக்கு வந்து அதுல என்னதா இருக்கும் பாத்துருவோ அப்டின் சில டைம் அவுங்களுக்கு தோணும் அந்த விஷ்யம் நம்ம மனச கட்டுப்படுத்தி நம்ப கரெக்டா இருந்தாலே எல்லா விஷ்யமு கரெக்டா இருக்கும் அதனால எல்லாமே நம் ளோட பார்வைல தா இருக்கு
நீங்க சொல்றது கரெக்டான விஷ்யந்தா ஆனா வந்து இப்ப அப்டி கெடையாது இப்ப ஒரு விஷ்ய வந்து ஒரு நியூஸ் நியூவா வந்து இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ட்ரெண்ட்ர ட்ரெண்ட் ஆகுதுன்னா அத வந்து எல்லா பேரு நானும் பண்றே நானும் பண்றே சொல்ட்டு ஒரு புதுசா டென் ஆகுற விஷ்யத்த ஒரு நூறு பேரு பண்ண ஆரம்பிச்சாங்க அது பண்ட்டு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னு அவுங்க வாட்ல போட ஆரம்பிச்சுட்றாங்க கரெக்டுங்ளா
உண்மைங்க நீங்க சொல்றது கரெக்டான விஷ்யம் ஒரு சின்ன ஒரு விஷ்யத்த ஆரம்பிச்சாலே போதும் அத பாத்து பாத்து பாத்து பாத்து உல்ட்டாவா மாறி மாறி அது வேற மாரியே கூட வந்துரு அந்த மாரி விஷ்யங்களையே செஞ்சுட்ருக்காங்க அந்த மாரி அதுல சில கெடுதலான விஷ்யங்களும் இருக்கு இந்த மாரி ஷார்ட்ஸ் எடு க்குறேன் சொல்லிட்டு ரொம்ப மலைப்பகுதில நின்னுட்டு இல்ல எதோ ஒரு எடத்துல போய் நின்னுகிட்டு நெறைய வந்து அவுங்களுக்கு ஆபத்தான விஷ்யங்களும் சிலது செஞ்சுக்கிறாங்க அந்த மாரி செய்யாம அதுல மூழ்காம நம்பளுடைய சுய நினைவோட இருக்கணும் அதுதா இப்ப ஒரு விஷ்யத்த நம்ம எடுக்குறோம்னா அது நம்ப கண்ட்ரோல்ல இருக்கணு நம்ம கண்ட்ரோல்ல மீறி போச்சுன்னா அது எப்போதுமே எல்லா விஷ்யத்துக்குமே அது ஆபத்தான விஷ்யம் தா சொல்வே
கண்டிப்பான விஷ்யந்தா இது ஆனா வந்து யாரு அந்த மாரி நம்மளோட லிமிட் இவ்ளொதா அப்டிங்கிறதே வச்சுக்குறதே கெடயாது ஃபோன் பாக்க ஆரம்பிச்சாமா மணிக்கணக்கா பாக்க வேண்டியது அப்றொ கண்ல பிரச்சன அது பிரச்சன ஸ்ட்ரெஸ் ஆகுது இந்த மாரீன் சொல்ட்டு சொல்ல வேண்டியது
இந்த காலத்துல இருக்க இளைஞர்கள்ல வந்து யாருமே கட்டுப்படுத்தவே முடியல எல்லாருமே அவுங்கவுங்க இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்மிச்ட்டாங்க
உண்ம உண்மங்க அதா அந்த விஷ்யங்கள் இல்லாம நிதானமா செயல்பட்டா நம்பளோட வாழ்க்க நம்ப கைலதா அனால எல்லா விஷ்யத்திலியும் நல்லது கெட்டத ஆராஞ்சு பாத்து நல்ல விஷ்யங்கள எடுத்து செய்யணு அப்டின்றது எனது கருத்து நம்ம நெறைய விஷ்யங்கள் வந்து இத பத்தி நெறையவே பேசிட்டோ உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு பேசிருக்கே அனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு தலைப்புல நம்ப பேசலாம்
இப்பா நீங்க சொன்னது எல்லாமே உண்மையான விஷ்ய யந்தா பட் இருந்தாலு வந்து சுய ஒழுக்கம்னு ஒன்னு இருக்கு அத வந்து எல்லாரு கண்டிப்பா பா ஆ ஃபாலோ பண்ணா வந்து நம்மளோட சொசைட்டியு நீட் அண்ட் கிளீனா இருக்கு அவ்ளதா
நன்றி